அ
வணக்கம்
என்ன பண்றீங்க என்ன பண்றே காலையில என்னப் பாத்தா எதோ ஆழமா யோச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அத்தா ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணே
ஆழமா யோசிப்பதெல்லா ஒன்னும் இல்ல சில நேரம் அமைதியா உக்கார்ந்துருந்தாலே வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் நடக்க போற விஷயங்களு தானாக மனசுக்குள் வந்தே போகு அப்டித்தா சும்மா யோசிச்சுட்டு இருந்தே எனக்கேக்கு மாரியே எடுத்ரிகியே கன்டன்ட்டு
அது செரி நாலா நம்ம பல பேர் கடந்த காலத்த நெனச்சி வருத்தப்படுவது எதிர்காலத்த நினைத்து பயப்படுவதிலு தா அதிக நேரத்த செலவு பண்றாங்க இப்போ இந்த நிமிடத்த ரசிச்சு வாழ்ற து ரொம்ப குறைவாயிர்ச்சு என்ன தா பண்றது
இன்ன தா நேத்து நடந்தத மாத்த முடியு ம் நாளைக்கென்ன நடக்கும்னு யாராலு உறுதியா சொல்ல முடியாது ஆனா இன்னு நம்ம கையில இருக்கிறது கையில இருக்குது இருந்து இன்று கிடைக்கு சந்தோஷத்த விட்டு விட்டு எல்லாம் இல்லாத விஷ் ஷத்துக்காக கவல படுறீ
ஆமா அதனால தா சில சில நேரோ சிறு சின்ன சின்ன பசங்கள பாத்தாலே பொறாமையா இருக்குது அவுங்களுக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்கு அப்டின்னு ஒரு கவல இல்ல யார் என்ன நெனைக்க போறாங்க அப்டின்னு கவல இல்ல அ அவுங்க பாட்டுனு அவுங்க ஜ அவுங்க வாழ்க்கைய ஜாலியா வாழுறாங்க
வயது அதிகமாக வயசு அதிகமாக அதிகமாக சிரிப் கொறஞ்சிர்து பொறுப்புகளு அதிகமாவுது ஆனா பொறுப்புகள் வந்து விட்டா மகிழ்ச்சி இழக்க வேண்டிய அவசியோ இல்ல ரெண்டையு சமமமோடு வெச்சிக்கறது வெச்சுக்க கத்துக்க நானு
ம்
ம்
செரி உனக்கு பள்ளிலே நாள்ல மறக்க முடியாத எதாச்சு நினைவு இருக்குதா
நெறைய இருக்குது எனக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டு இப்பவு நெனச்சா சிரிப்பி தா வரு தேர்வு நாள் அன்னைக் கி எல்லாரு படிச்சிட்டு படிச்சிட்ருப்பாங்க நானு புத்தகத்த திறந்து வெச்சு ஜன்னல் வழியா வெளிய பாத்து கொண்டு இருப்பே
ம் அதே நிலமதா எனக்கு தேர்வு முஞ்சது உலகத் துல எனக்கு மிகப்பெரிய சுமைய எறக்கி வெச்சா மாரி இருக்கு அது ஒரு பெரிய நிம்மதி கெடைக்கு
அத விட பெரிய மகிழ்ச்சி கடைசி தேர்வு முடிச்சி பள்ளி வாசல வி ட்டு வெளிய வர நேரத்தில அந்த ஒரு நிமிஷத்துல கெடைக்கு ஒரு சுதந்திர உணர்வு க்கே ஈடே கெடையாது
ம்
அப்போ பள்ளிய விட்டு வெளிய வர வேண்டு என்பதா பெரிய ஆச ஆனா இப் வெளிய வந்தப்பறந்தா புரியிது வாழ்க்கையில கவல இல்லாத இருந்த நாட்கள் அந்த பள்ளி நாட்கள் மட்டுந்தானு இப்பதா எனக்கு
ஆமா ஆ அப்போ ஆசிரியர் இருந்த கண்டிப்ப வெறுப்போ இன்னைக்கு நெனச்சி பத்தா நம்மளை நம் ந நம்ம நல்ல பாதையில நடத்த மு முயற்சி பண்ணவங்க அவங்கதானு புரியுது
செரி அத விடு அதெல்லா பேசினா நம்மளுக்கு பழைய ஞாபகோதா வருது நா வேற ஒன்னு கேக்கறே அதுக்கு பதில் சொல்லு
ம்
உனக்கு திடீர்னு நறைய பணோ கெடைச்சா என்ன பண்ணுவ அத வச்சு ஃபஸ்ட் நீ என்ன பண்ணுவ முதலாவது என்ன செய்வே
முதல்ல வீட்டுல இருப்பவங்களோட ஆசைய நிறைவேற்ற முயற்சிப்பே
ம்
நம்ம வள நம்ம வளக்க அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுரு க்கிறாங்கனு நெனச்சு பாத்தாலே அவங்களோட முகச்ச முகத்தை ஒரு சிரிப்ப பாக்கனுன்ற ஆசைதா முதல்ல வருது உண்ம
இப்போ எனக்கு ஒரு உதவின்னு கேட்டா பண்ண மாட்டீங்களா
உனக்குதா முதல்ல பண்ணுவே நா
நல்ல நகைச்சுவை
நகைச்சுவைலா இல்ல
தங்களுக்கு மட்டு யோசிப்பாங்க ஆனா குடும்பத்த நனைக்கிறதே கடையாது ஆனா உங்கள பாக்கும் போது அது அப்டியே மாறுபட்டு இருக்கு நீங்க முதல்ல குடும்பத்த நெனைக்கிறீங்க அப்றோந்தா பிறகெல்லா பிறகு விஷயத்த நனைக்கிறீங்க இத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க சொல்லுங்க
ஏன்ன நம்முடைய வெற்றி இல்ல நம்முடைய உழைப்பு மட்டு இருக்காது நம்ம வந்து அடுத்தவங்களோட பங்கு இருக்கு
அந்த ஒரு வரிதா அருமை நம்ம நம் பிங்கற நம்ம நம்பி வந்தவங்கள மறக்காம இருப்பதா உண்மையான வெற்
ம்
சரி கமல் உனக்கு வாழ்க்கைய கற்று கொடுத்ததுல முக்கியமான பாடம் என்ன
முக்கியமான பாடோ அப்டின்னா எல்லோரு நம்மள புரிந்து கொள்வார் கள்னு நம்ம எதிர்பாக்க கூடாது அதுதா சிலர் நம் நம்முடைய நல்ல எண்ணத்த கூட தவறாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நம்ம நமக்கு நம்ம குணத் த மாற்றிகொள்ள கூடாது இல்ல நம்ம நம்மளா இருக்கனு
ரொம்ப ரொம்ப சரி சொன்னிங்க சில நேரத்தில் நம்ம அமைதியா இருப்பதையே மக்கள் பலவீனமாக பலவீனம்னு நெனைச்சிப்பாங்க உண்மைலயே அமைதியாக இருப் இருப்பதற்குதா அதிகமான பொறுமை தேவை இன்னு இதெல்லா உண்மையான வார்த்தை இது
கோவப்பட்றது ஈசி அது ரொம்பவே எளிது ஆனா கோவ வந்தா அப்றோ வார்த்தைய கட்டுபடுத்துவது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்ட்டோ அது மட்டு வார்த்தைய மட்டு விடக்கூடாது யாரு எடத்தைமே எந்த எடத்துலயுமே வார்த்தைய விடக்கூடாது
தே அதனாலதா பேசுதுக்கு முன்னாடி யோசிக்க வேணுன்டு பெரியவங்க சொல்வாங்க ம்
ம் இன்னொரு விஷய இப்ப எல்லாரு நாங்க தங்க வீ மற்றவங்கள ஒப்பிட்டு கொண்டே இருக்றாங்க அத பத்தி நீ என்ன நெனக்கிற
அதா பல பிரச்சனைக்கு கார்ணமே ஒருத்தோட வாழ்க்கைய வெளியில இருந்து பாத்து முடிவு செய்ய முடியாதுல்ல அவ அவ் அவுரு சி அவுரு சிரிக்கிறாரு என்பதற்கான அவர் கவலை இல்லாம இது வரைலு பாத்தாங்க சே
ஆமா ஆமா உண்ம தா சில நேர அதிகமா சிரி க்கிறவங்கள தா அவங்க மனசுல அதிகமான காய இருக்கு அது ரொம்பவே சரி
ஆ அதனால தா ஒருத்தர பாத்து பொறாமப்பட்றத்துக்கு முன் அவர் கடந்து வந்த பாதய பிரின்ஸுபலு
ம் செரி ஒனக்கு நட்புனா என்ன
நட்பின்னாவா எந்த சூழ்நிலையிலு என்ன விட்டு விலகாமல் இருப்பது பேர்தா உண்மையான நட் ப்பு நம்முடைய வெற்றி கைத்தட்டுபவர்கள் பலர் இருப்பார்கள் ஆனால் குடுப்பார்கள் வந்து சிலர் தா அப்டி
கவிதெல்லா சூப்ரா இருக்கே அந்த சிலர் தா வாழ்க்கைல பெரிய சொத்து அது தெரிமா
ஆமா ஆமா நீங்க இப்டி யார நெனக்கிறீங்க
அதனால தா உறவு இல்லேன
ஏ இரு பண இல்லாம வாழ முடியுனு சொன்னது ஆனா நல்ல மனுஷங்க இல்லாம சந்தோஷமா வாழ முடியு
கரெட்டு தா ஒறவு அதுக்கு தா நம்ம வந்து ஒறவு நட்பு என்னா பண்ணுனா ரொம்பவே பத்ரமா வச்சிக்கணு
ம் உன்னுடைய நண்பன் யாரு
எனக்கு நண்பர்கள் என்று பெரிதாக யாரு பெருசா யாருமே இல்ல ஒரு சிலர் இருப்பாங்க ஆனா அந்த ஒரு சிலர் வந்து ரொம்பவே நல்ல நட்பா இருக்குது பெருசா இருந்து நெறைய பேர வந்து சுத்தி நம்மள
ம்
பத்தி பேசுறவங்க இல்லாம ஒரு சிலர் இருந்தாலு உண்மையா இருக்கிற நட்பு இருக்குது
ம் அதுல யாருனா ஒருத்தர் சொல்லுங்க
அதுல ஒருத்தர் வந்து மிகவு முக்கியமானங்க ஒருத் தங்க இருக்காங்க அவங்க பேர நா சொல்ல கூடாது ஆனா அவுங்கதா என் வாழ்க்கையில மிகப் பெரிய நட் பு அவுங்க இல்லன்னா இன்னைக்கு நா இல்லன்ற மாறியான ஒரு நட்பு
அப்படியா அத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு யாருன்னு சொல்லுங்க
தெரிஞ்சிக்க ஆர்வமா அது வந்து என்னுடைய எப்பிடி சொல்லுறது தனிப்பட்ட ஒரு இது அது வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது இன்ன நீங்க வந்து நேர்ல சந்திங்க நம்ம நேர்ல ஒரு கடையில நம்ப
டீயோ தேநீரோ ஏதாவது ஒன்னு குடித்
இல்ல இல்ல இல்ல பரவால்ல நீங்க சொல்லலா சொல்லுங்க
இல்லை இல்லை நம்மளுடைய பெயர்களையோ இதுகளையோ நம்ம வந்து வெளிப்
அதெல்லா ஒன்னும் இல்ல சொல்லுங்க கடைசியா ஒரு விஷயம் சொல்லட்டுமா
ம் சொல்லுங்க
வாழ்க்கையில எல்லாத்தையு பெற முடியாது ஆனா படிச்ச வச்ச மதிக்க கத் வச்சு கொண்டா இல்ல இல் இல்லாதத இல்லாததுக்கு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம்
ஆக்கா அக்ஹா அருமையான கருத்து நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய குறை சொல்லாம அது அர்த்தமுள்ள முயற்சியா செஞ்சாவே போதும்
அதுதா சிரிக்க எடுத்தா சிரிக்கணு அன்பு செலுத்தி வாழு நம்பளால முடிஞ்ச நல்லது செய்ணு
இன்றைக்கு உன் கூட பேசினது நெறைய விஷயங்கள நா வந்து நெனை த்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப நன்றி அதுக்கு
அப்படியா எனக்கு அப்பிடிதா
சேரி மீண்டும் சந்திப்போம்
கண்டிப்பாக அதுவரை மகிழ்ச்சியாக இரு
உம் நீயும் சந்தோஷமாயிரு எதும் நினைக்காத
உம் ம் சேரி ஒருநாள் சந்திப்போ
உம் நானும் வருகிறேன்
உம் டே ஹலோ
ம் சொல்லுங்கள்
வெயி கட் பண்ணு